ஹலோ சொல்லுங்க்கா வணக் கா வணக்கம் மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள இருக்கு தோழரே இல்ல
இல்ல நா அப்டி இல்ல நா இதாதா பேசறே அ து டவர் ப்ராப்ளம்னு நெனைக்கிறே.
ஆ சரிங்க தோழரே ஓகே தோழரே நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இரு
ஆ நல்லா இருக்க தோழா நல்லா இருக்கே தோழரே
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு தோழரே நீங்க தொ நீங்க சாப்ட்டீங்களா
நா சாப்ட்டே என்ன ஸ்பெஷல் டுடே
இப்ப பேச வேண்டிய தலைப்பு வந்து
சொல்லுங்க
அம் நம்ம வந்து உணவு முறைகள வச்சு பேசிக்கலா
ம் அதுதா அதா கேட்டே என்ன ஸ்பெஷல் டுடே அப்டின்னு
ஆ ஓ அப்டியா இல்ல
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஆ தோழரே கேக்குதா?
ஆ கேக்குதுங்க
ஆ இவ்ளோ நேரோ கேக்கல தோழரே ஆ
சம்டைம்ஸ் அப்டிதா வருது காலு அப்டிதா வருது
சேரி சேரி சேரி சே இது நெ ட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நெனைக்கிறே தோழரே உங்க வீட்ல என்ன தோழரே இது ஸ்பெஷ லு இன்னக்கி
இன்னக்கி வீட்லல்லா இல்ல மேடம் நா வந்து கேப் வச்சிருக்கே கேப் ஓட்டிட்டு இருக்கே சோ இன்னக்கி வெளிலதா சாப்பாடு ம்
செரி செரி செ செ
ப்ட்டோ
ஓம் செரிசெரி நாங்க சாம்பார் தளரி சாம்பார் தோச
உ செரி சே
இந்த உவ இது வந்து ஹெல்தி ஃபுட்ல வந் து எந்த மாரி ஃபுட் எல்லா காலைல சாப்ட்டா கால எதாவது ஒரு நாளைக்கு காலையில
உ
நல்ல உணவு முறைகள சாப்பிட்டா நமக்கு உடம்பு நல்லா இருக்கு குன்னா அது என்ன மாரி உணவுகலா சாப்பிட்லா உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க அதாவது இப்ப எல்லாத்துலயு நம்மளுக்கு வந்து ஆ இந்த காலத்துல வந்து நம்ம எது சாப்பிட்டாலுமே கெமிக்கல்ஸ் அதிகமா கலந்திருக்கு துன்னம்மா அத தவர ஆ நம்ம இந்த சிறுதானிய வகைகள எடுத்துக்கறதுல நல்லதுன்னா அதுல எத் து மாரி எடுத்தா நல்லது
உ அது கடல கடல வெள்ள கடல கருப்பு கொண்ட கடல கொண்ட கடலன்னு சொல்லுவோம்ல
உ சோ ஆமாத்தோழரே
ரியா வந்து பயிருன்னு சொல்லுவாங்க வெள்ள பயிறு கருப்பு பயிறுன்னு சொல்லுவாங்க அத கடலன்னு யாரு சொல்ல மாட்டாங்க ஆந்து இய்யா பக்கமல்லா கொண்ட கடலழனு
ஆ
வெள்ள கொண்ட கடல கருப்பு கொண்ட கடல பச்சப்பயிறு
இதெல்லா வந்து இதெல்லா வந்து ம வந்து அப்படியே சாப்ப டோனா
உ ரெகுலரா ஆமா நீங்க காலையில டிஃபன் டிஃபன் வந்து முளை கட்டி அ அது அப்படியு செய்யலா சில பேர் அப் ப்டி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து டெய்லி நைட்டு ர ஊற வச்சுட்டு அதேதா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஆ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணிய வடி கட்டிட்டு அத வந்து இப்பல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து மொள கட்ட ஆரம்பிச்சிருது அதனால வத வச்சி ஒரு ரெண்டு நாள் வ ச்சிருந்தாலே மொளகட்டு அத அப்பிடியே வந்து அ இப்ப பச்ச பயிர்லா அப்பிடியே சாப்பிலா ஆ நீங்க சொன்ன மாரி அந்த கருப்பு கொண்டகடலன்னு சொல்லிகிறீங்களா அதெல்லா வந்து வேக வச்சிஸ் சாப்ட்டாதா சாப்பிட முடியு ஒன்னுட் டேஸ்ட் நல்லா இருக்கு இருந்தாலு அந்த டேஸ்ட் சாப் ற்றதுக்கு நம்ம கொஞ்ச வேக வச்சி சாப்பிட்டா நம்ம ஒடம்புக்கு நல்லது சிறுதானிய வக ட்டாலு நமக்கு வந்து கம்பு திணை ஆ வரகு சாமை இந்த மாரி இதெல்லா இருக்கு இதுல வந்து ஆ ஒவ்வொருத்தவங்க இந்த மாரி வாங்கி ஊற வச்சி அரைச்சி லட்டு மாரி பண்ணுவாங்க இப்ப கடைகள்ல நெறைய மாவாவே கெடைக்குது ஆ ரெமேட் மிக்ஸாவே கெடைக்குது அதுக் க்கு நம்ம என்ன பண்ணலா அத வாங்கி வந்து அ வெள்ளோ ஒன்னு ஒன்னு நாட்டு சக்கர இல்ல மண் அந்த மண்ட வெள்ளம் இந்த மாரி இத வந்து இது மிக்ஸ் பண்ணி கூட நெய்ய போட்டு அந்த உருண்டையா பசங்களுக்கு குடுத்தன்னா அது ஹெல்தி ஃபுட்டா இருக்கு அது நமலுக்கு ஸ்வீட்டாவு இருக்கு ஒடம்புக்கு நல்லது கஞ்சி சாப் டைம்ல கம்பு கஞ்சி ராகி கஞ்சி ஆ இது ரெண்டு குடி க்கலா இது வந்து காலையில இதுக்கு வந்து நைட்டு் ஊற வச்சிட்டு காலையில செஞ்சி குடிச்சோன்னா இந்த வெயிலுக்குல்லா ரொம்ப நல்லது ஏன்னா இன்னு வர்ர மாதோ ஆ ஆடி மாதோ வரப்போது இத விட ஹீட் அதிகமதா இருக் ம் அப் ப்பலா இப்ப ஆணிலயே இந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடிச்சி அப்பிடின்ட்ருக்கறப்ப வெயில வெயிலுக்கு ஏத்த விட்டதுனா கூழ் குடிச்சன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆய் எந்த அளவுக்கு நம்ம கூழ் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாடியு ரொம்ப ஹீட் ஆகாது அந்த அளவுக்கு கொஞ்சோ நார்மல் இதாவே இருந்துகிட்டு இருக்கும் தொழரே அதனால அதுக்கு தந்த மாரி உணவு நம்ம சாப்பிட்ரது மேக்சிமம் இந்த நம்ம தோச இட்லி சப்பாத்தி இதெல்லா அவாய்ட் பண்ணிட்டு மதி நம்ம நீராகாரமா கூட எடுத்துக்கலா பழைய சாதோ வச் ச்சுருந்து காலையில கஞ்சு குடிக் முடியலனா கூட அதையே சாப்பிட்டுக்கலா அந்த நீர் நீராகாரத்துல இந்து எடுத்துக்கலா நீங்க அந்த மாரி ஏதாவது சாப் இருக்கீங்களா இந்த மாரி நீராகாரம் அதாவது பழைய சாதத்து தா நீராகாரம்னு சொல்லுவாங்க சில இடத்துல
ஆமா அதேதா அதேதா அதெல்லா சாப்பிட்ருக்க மாட்டோம் இப்ப நாங்க நாங்க வந்து சும்மா சாப்பிட மாட்டோ நீரா வந்து சின்ன வெங்காயோ மெயின் ஹெல்தி வந்து உடம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது இப்ப இருக்கிற பெல்லாரி பெரிய வெங்காயத்த சாப்படுறத விட சின்ன வெங்காயோ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயோ போட்டு கொஞ்ச அதுலேயே மோரோ தயிரோ கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னு உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு
அது அந்த கூழ் குடுக்கிறப்பையு அந்த மாரி செய்யலா அதுவு நல்லா இருக்கு கம்ம குழு க ராகிகூழு கேப்ப குழு இதெல்லா ஆ அந்ததுக்கு நம்ம சின்ன வெங்காய மாரி தயிர அடிச்சு அத உள்ள ஒரு கலக்கு அந்த மத்தி வச்சு இது பண்ணாலே நல்லா டேஸ்டா இருக்கு எல்லா தய்போட்டு கலந்து சின்ன வெங்காயத்தையு சாப்பிடுறதே ரொம்ப ம்ப நல்லாருக்கு
ஆ
வேற ஏதாவதுன்னா இந்த மாரி சாப்பிட்லா நம்ம வந்து இப்ப வந்து மதியத்துக்கு எந்த மாரி எடுத்துக்கலா சாதம்ன்உ இருக்குறப்ப நம்ம வந் து ஆ வெள்ள சாதத்த விட அ செவப் பரிசி ச சாதோ ஆ சாமை சாமை சாதோ வரகு வரகரிசி இருக்கு வரகரிசி சாதோ இந்த மாரி ஏதாவது ஒரு வேற வித்த மாரி ஆ ஆ இந் பரி இத வந்து சிறுதானியவகைகள நம்மள எடுத் த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஓ இது வே வெள்ள சாதத்த அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாரி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு இ நைட்டயத்துல நம்மளுக்கு எப்பயு போல அ சாப்பிடணும்னு நனச்சோனா அந்த இது சாப்ட்டுகலா சப்பாத்தி சாப்ட்டு இருக்கறது நல்லதுதா ஏன்னா தோசைக்கி ஆ ஒரு நாளைக்கி சாப்ட்டோன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சப்பாத்தி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுதா அதுவு கோதுமை வகைதான அதுவு ஒரு சிறுதானிய வகைய சேந்ததுதா ஆனா
ஆமா ஆமா ஆமா ஆமா
இப்ப வந்து நீங்க வந்து இந்த ஆ ஆ ஆ கேப் ஓட்றீங்கன்னு சொல்றீங்க சாலை விதிகள எல்லா நீங்க பின்பற்றுவீங்களா தலைவா தோழரே
ஆமாங்க சாலை விதிகள் பின்பற்றாமல் வண்டி ஓட்ட முடியாது அதுல வந்து என்னன்னு கேட்டீங்ன்னா மெயினா வந்து சிக்னல்ஸ் சிக்னல் ஹலோ ஆ ஆ் புரியுதுங்களா ஆ சிக்னல்ஸ் ஆ அதாவது குறியீடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாலை குறியீடுகள கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஆ ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்லா நம்ம கரெக்டா ஓட்னாலுமே வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த சாலை விதிமுறையல்லா அவங்க பின்பற்ற ஆமா ஆப்போசிகட் வரவங்க வந்து அத பின்பற்ற மாட்டாங்க ஆமா சாலை விதிமுறைகள அ சாலை விதி முறி ம விதிமுறைகள கரெக்டா பின்பற் ற மாட்டாங்க அதே மாரி யூ ட்ர்னு ஹைவேஸ்ல வந்து யூ டர்னு அடிக்கிறதுக்குன் ரைட் சைடு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு
ம்
கொஞ்ச தூரோ போனீங்கன்னாக்கா இப்போ ஹைவேஸ்ல நீங்க பாத்துருக்கீங்களா என்னானு தெர்ல பாத்துருப்பீங்க மேபி இப்ப நல்ல ஃபோர் வேஸ்ல போறோ நம்ப இப்ப ஒரு எடத்த மிஸ் பண்ணிட்டோ ஆப்போசிட்ல இருக்கு நம்ம போக வேண்டிய ஆப்போசிட்ல இருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்ருக்கோ யூ டர்ன் பண்ணனு அப்பிடின்னா சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டா போயி ஆமா ஆமா கண்டிப்பா ஸ்ட்ரெய்ட் டா போயி அங்க யூ டர்ன் பண்றதுக்குன்னு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லேன் தனியா போகு அதுக்கு. தனியா கட் ஆகு. நல்ல டபுள் வே போய்ட்ருக்கு திடீர்னு அந்த யூ டர்ன் பண்ற எடத்துல மட்டு த்ரீ வே வந்து ஜாய்ண்ட் ஆகு அந்த கேப்பு வி ட்டு அந்த எடத்துல நல்லா பாத் தீங்கன்னா அதுல யூ டர்ன் பண்றக்கு ரோடுல போட்டுருப்பாங்க மார்க்கு
ஆ
போயி ரைட்டு டேர்ன் பண்ணணு அப்டி சொல்ட்டு ரோடுல ரோடுல அந்த சிம்பல் போட்ருக்கு அது நெறைய பேத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. யூ டர்ன் பண்றதுனா இப்ப ஹெவி வெஹிக்கில்ஸ் லாரி டிரைவர்ஸல்லா என்ன பண்றாங்கன்னா க்கா நேரா போயி அந்த சிக்னல் வரும்போது கரெக்டா அந்த சென்டர்லயே வச்சுட்டு யூ டர்ன் பண்ணுவாங்க அந்த மாரி பண்ணக் கூடாது
இல்ல தோழரே அதுக்கு வந்து அதா அது அந்த மாரி இத ஃபாலோ பண்ணாம ஒன் வேல போறாங்க ஒன் வேல போறது எவ்ளோ பெரிய தப்பு ஆப்போசிட்ல வண்டி வரு நம்ம போறது பிரச்சன நம்மளுக்கு வந்து அப்புறோ பக்கத்தில இருக்கற வண்டி ஒரசதாஸ் தெய்யு நமக்கு அடிப்படதா செய்யு இதனாலயு விபத் த்துகலா வருது இத வந்து இதுக்கு சாலை ம்மு விதிமுறைகள ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் விபத்து வராது
ரெண்டாவது ஸ்பீடு லமிட் மேடம் ஸ்பீ்டு லிமிட் யாரு அந்த ஸ்பீடு லிமிட்டா ஃபாலோ பண்டறதே கெடையாது மேக்சிமம் ஸ்பீடு வந்து அதே மாரி இந்த பைக்கர்ஸ் ஆவுட்டு ஹைவேஸ்லலா போகுபோது வந்து செப்பரேட்டா ஒரு லைன் இருக்கு அந்த லைனுக்குள்ளதா போணு அந் லாஸ்ட் எண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேன் கண்டடினியூஸா போயிட்டு இருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் அது வந்து டூவீலர் போற இதுதா அது யூஸ் பண்ணனு அது யாருமே யூஸ் பண்டறது இல்ல எல்லா நடுரோட்லியேதா போயிட்டு இருக்காங்க
ம் இப்ப இந்த டோல்கேட்ல்லா இருக்கு தோழரே தோ டோல்கேட்ல ஒவ்வொ நிக்கிறப்ப எவ்ளோ இதா இருக்கு ஏன்னா ஒரு எடத்துக்கு தாண்டி இன்னொரு எடத்துக்கு போறோ அந்த எடத்துக்கு பேமெண்ட் பண்ணாதா நம்ம அடுத்தட்ப அந்த இது வந்து சூழ்நிலைங்க நீங்க வந்து சா இது பண்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
அ அது என்னான் கேட்டீங்கன்னா ந்த ஹைவேஸ் ஸ்டாப்ல்லா இருப்பாங்க ஹைவேஸ் ஸ்டாபு சென்ட்டரல் கவர்மெண்ட் ஸ்டாபு அவுங்களுக்கெல்லா வந்து இந்த ஹவேஸ் டோல் யூஸ் பண்றது வந்து ஃபிரீ குடுருப்பாங்க
ம்
அவுங்களாலதா நமக்கு டிலே ஆகு அவுங்க போய் அங்க போய் நின் அவுங்க ஆர்கியுமெண் பண்ணுவாங்க இப்ப ஃபாஸ்ட்டிராக் டக்கு டக்குனு ஸ்கேன் பண்ணி அது ரோட்ல போயிகிட்டே இருக்கு சில பேர் ரீசார்ஜ் பண்ண மறந்துருவாங்
ஆனா இப்ப வந்து இப்ப வந்து இந்த இது புதுசா வந்திருக்கு இந்த ஃபாஸ் டிராக்ன்றது அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்டுருனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரோ நிக்க தேவையில்ல முன்னெல்லா க கேஷ் குடுப்போ அவுங்க பில் போட்டு குடுக்கறது இந்த மாரி வேலல்லா இருக்கு இப்ப இந்த கருப்பு கலர் ஸ்டிக்கர் வந்து ந்ததுலந்து உங்களுக்கு எளிமையா இருக்கா
உ ஆமா நமக்கு ஃபாஸ்ட்டாக தாங்க ரொம்ப ஈஸியா இருக்கு முன்னால்லா நம்ம எது த்னா இப்ப ஐநூறுபா குடுத்துச்சு ஃபாஸ்டேக் டோல் எடுக்கறோனு வச்சுக்கங்கள அவ வந்து நமள்ட்ட சொல் சொலது வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபா குடுத் க
உ ஆ கரெக்ட் ஆ ஏமாத்துவாங்க இதுன்னா தேவைய இல்ல நம்மளோட ஸ்கேன் நம்ம நம்ம அக்கவுண்ட்ல இருக்கு அவங்களுக்கு அங்க தேவ எவ்வளவு அத எடுத்துட்டு அதுக்கப்புறோ பேலன்ஸ் நம்ம அவுண்ட்ல தா இருக்கு நம்ம ரீசார்ஜ் பன்ட்டு நம் பாட்டுக்கு போயிக்ட்டே இருக் கலா
ஆமா ஆமா ஆமா ஆமா அதேதா அதேதா உ
ச தோழரே அ நம்ம நேரம் முடிய போது நா கட் பண்ணிக்கிறே நன்றி
ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹலோ